ஹலோ வணக்கம்
மேம் வணக்கம் மேம்
ஆ வணக்கம் வணக்கம் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்க மேம் நீங்க நல்லா இருக்கீங்களா மேம்
நல்லா இருக்கே பா உங்க வாய்ஸ் வந்து எனக்கு சாரி எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல ஆனா ரொம்ப ஃபெமிலியர் வாய்ஸு நம்ம பேசியிருப்போ நறைய வாட்டி பேசியிருக்கோ எனக் சாரி எனுகு சொல்லுங்க பா
க்குதெரிஞ்சவங்க தா உங்களோட ஷாப்ப பத்தி கொஞ்ஜோ இன்ஃபர்மேஷன் கடச்சது
ஏ தேங்க்ஸ் தேங்க்ஸ் பரவாயில்ல என்னோட என்னோட கட அவ்ளோ இதா இருக்கா தேங்க்யூபா
எங்ளுக்கு கொஞ்ச பஸ் இல்ல மேம் இ இதுதான் ஃபர்ஸ்ட்டு டைமு எங்களுக்கு ஒரு பர்ச்சேஸ் பண்ணனும்
ஓகே மா ஓகே ஓகே நம்ம கடை என்ன கடை தெரியும் லப்பா உங்களுக்கு
ஆமா மேம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க
அஹ் என்ன ஃபங்ஷன்
மேம் ஒரு மேரேஜ் மேம்
ம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் யாருக்கு
என்னோட கசின் கு மேம்
சேரி ஓகேம்மா ஓகேம்மா சேரி நீங்க என்ன ஃபராசஸ் பண்ணனும்
மேம் ஒரு இப்ப புதுசா ஒரு வீட்டுக்கு போறாங்க அதுக்கு என்னென்ன தேவையோ பேசிக்கா கார்ட்டூ பீரோ டிவி ஐட்டம் எலக்ட்ரானிக் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் ல இருந்து எல்லாமே வேணும் மேம்
ஆமாப்ப நமது ஹோம் அப்ளையன்சஸ் தான் எல்லாமே இருக்கு ஆஹ் அது போக வெசல்ஸ் வேணும் அப்படின்னா வெசல்சுமே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம்
அஹ் ஓகே மேம்
நியூலி மேரிட் அப்படிங்கறப்ப நீங்க பாத்திரங்கள்லாம் எடுத்துவீங்க இல்லையா
ஆமாங்க மேம்
அது வேணும்னா அதுவுமே நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம்
பிரச்சன இல்ல அப்போ எல்லாமே ஒரே இடத்துல கெடைச்சிரும்ன்றீங்க
ஆமாப்பா எல்லாருமே ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் நம்மகிட்ட
அப்போ அங்க அங்கே அலைய வேண்டியது இல்ல ஆனா உங்களோட இது கொட்டேஷன் வேணுமே மேம்
மா கொட்டேஷன் இப்ப நம்ம கிட்ட எப்படின்னாப்பா நம்ம வந்து கல்யாண டிசைனே பண்றோம்
ஆ ஓ கே மேம்
அதாவது ஸ்டார்டிங் வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய்ல இருந்து தொடங்குது
ஆ
ஒன்ற லட்சத்துக்கு பாத்தீங்கன்னா அதுல வந்து டி வி கட்டில் டி வி வந்து இந்த எல் இ டி டி வி இருக்கு இல்லையா
ஆமாமா
எல் இ டி டி வி ட்வெண்டி ஒன் இன்ச் குடுப்போம்
ஏ இதுல பிராண்ட் எதாவ்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்ளா இல்ல நம்ப செலக்ட் பண்றதுங்ளா
இங்க வந்து ஒரு மூணே மூணு பிராண்ட் இருக்கு நீங்க ஷாப்புக்கு வந்தீங்க ஏன்னா நாங்க நான் பிராண்டட் வெக்கிறது கெடையாது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்த பொறுத்த வரைக்கி நீங்க வந்து பாத்தீங்ன்னா எந்த பிராண்ட் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலா
சேரிங்க
ஆ டி வி கொடுப்போம்ப்பா ஒரு க்காட்டு கட்டில் அதுக்கு வந்து பெட்டு ஃப்ரீ
சேரி மேம் காட்டுன்னா அது என்ன இது மேம் உட்டு எதுல பண்ணது
ஆமா இது வந்து மினிமம் அ மகா கனின்னு சொல்லி ஒரு இது இருக்கு அந்த உட் தான் போடுவோம் அது நார்மல் வேம்பு அந்த மாதிரிக்கு தான் போடுவோம்
ஆ சேரிங்க மேம்
ஆ பட் நல்லா இருக்கும்
மேம் அப்ப அந்த உட்டு வந்து ஒரு ஒரு சில எடத்துல வந்து அந்த இடம் வ லாண்ட் அந்த மாரி கோல்டான பிளேசஸா இருக்கும் அந்த எடத் இல்ல அந்த பூச்சி எரிக்கிற மாதிரி அந்த மாதிரி
ஆகாது ஆகாது விரிவுல்லாம் கொடுக்காது நம்ம இது அந்த நீங்க து அந்த வேம்பு கட்டில் சாதாரண உட்டு இருக்கு இல்லையா அதுதான் நம்ம இது வந்து மஹா கனிங்கிறது அ டீக் உட்டு தேக்கு இருக்கு இல்லையா அ தேக்கு க்கு ஆல்டர்னேட்டிவ்ன் வெச்சுக்கங்ளே
ஆ
இப்போ வந்து ஒ ஒ ஒன்ற வருஷத்துக்கு ஒருக்க ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க வார்னிஷ் மட்டு நீங்க அடிச்சுக்கிட்டீங்கன்னா அது பாட்டுக் கெடக்கு கா
போத் ரெண்டு கிளைமேட் எக்ஸ்ட்ரீமுக்கு அது கொஞ்சோ நா பேசிக்கா நமக்கு நல்லா இருக்கிற மாரி வேணு மேம்
ஆ இருக்கும் இருக்கும் இல்ல நீங்க அப்டின்னா இதுலயே நீங்க கஸ்டமைஸ் பண் க்லா இந்த அமவ்ண்டோட பிளஸ் கொஞ்சோ நீங்க எக்ஸ் ஸ்ட்ரா அமவ்ண்ட் குடுத்துட்டீங்கன்னா டீக் உட்டுமே இருக்கு நம்ம கிட்ட
ஓகே மேம்
டி வி ய மற்றும் நீங்க அத எடுத்துக்கலா அதே மாதிரி ஒரு பீரோ குடுத்துருவோம்ப்பா அஞ்சடி பீரோ ஒன்னு குடுத்ருவோ உட்டன் பீரோ தா குடுப்போ
உட்டன் பீரோ சிங்கிள் டோரா டபுள் டோரா மேம்
டபுள் டோர்
டபுள் டோர் தான மேம்
ஆமா ஃப்ரிஜ்ஜி வந்து மூண் லிட்டர் ஃப்ரிஜ்ஜி குடுத்துருவோ
செரி மேம்
அ அப்புறம் வீட்டுக்கு தேவையானது ஒரு வாஷிங் மிஷின் அ சாரி ஒரு அயன் பாக்ஸ்ஸு அப்புறம் இந்த ஹீட்டர் வந்து அந்த ஹீட்டர் ரார்ட் இருக்குல அ அது குடுத்துருவோ வாட்ரு ஹீட்ரு ஆமாப்பா ரார்டு போட்டு நம்ம ஹீட் பண்ணிக்குவோம்ல
ஆமா மேம்
டோ அதுக் குடுத்துக்போ
அது எப்படி மேம் பிராண்டடா ஏன்னப் பவர் இழுக்கு இல்லைங்ளா மேம்
ஆமா அதா நம்ள நம்ம வந்து எல்லாமே பிராண்டடுதா வெச்சுக்கிறது நீங்க வந்து என்ன பிராண்ட் டு வேணு மட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கிர்லா
செரிங் மேம்
எல்லாமே ஒரே ரேட்டுதா அந்த நாங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கோ இல்லையா கல்யாண சீர்வரிச் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோல்ல அந்த இதுக்குள்ளதா வரு பட் நீங்க விட நன் நாங்க வந்து மினிமம்ல ஸ்டார்டிங்ல வந்து சிங்கிள் காட்டு அ மூன் லிட்டர் ஃபிரிஜ்ஜி இப்டிதா நாங்க அதுல வந்து வெச்சிருப்போ டுவெண்டி ஒன் இன்ச் டிவின் சொல்லிட்டு நீங்க வந்து இத விடக் கொஞ்சோ எக்ஸசா எங்ளுகு பெரிய டி வி வேணு ஒரு ஃபார்ட்டி த்ரீ இன்ச் டி வி வேணு அப்டின் சொல்லி சொல்லும் போது அந்த டி வி க்குரிய அமவ்ண்ட் வந்து எக்ஸஸ் அமவ்ண்ட்டு
ஆமா நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி பெஸ்டா வேணும்னா
ஆமா இப்ப நீங்க இல்ல இந்த அந்த அஞ்சரை அடி பீரோ குடுக்குறோம் இல்லையா
ஆமா மேம்
அந்த பீரோ வந்து எங்களுக்கு இந்த பீரோ வேண்டா நாங்க வந்து இதுக்கு பத் டீக் உட்ல எடுத்துக்குறோ இல்ல நல்ல வந்து மகாக கனி உட்டுல எடுத்து பீரோ வந்து நார்மல் உட்டு தான்ப்பா இருக்கோ நார்மல் உட்ல பிளைவுட் போட்ருப்போ சூப்பரா இருக்கும் ஆனா
ம் செரிங் மே
அ அந்த மாரி குடுப்போ நீங்க வந்து நீங்க எதுக்கு ஷாப்புக்கு வந்துருங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கெடைக்கு
மேம் உங்க ஷாப்பி ஓக்கிங் டைம்
ஆமா அ வன் நார்மல் வந்து டென் ஓக் கிளாக் ஓப்பன் பண்ணுவோம்ப்பா நைன் தெர்ட்டிக்கு வந்துருவோ நைன் தட்டிகு வந்துட்டு நைட் வந்து எயிட் ஓக் கிளாக் வரைக்கு இருப்போ
ஓ
ஆ ஆனாலுமே வர்றது முன்னாடி அக்காக்கு ஒரு கால் பண்ணிட்டு வந்துருங்க ஆ சொல்லுங்கப்பா
டோர் டெலிவரி அவைலெபுலா மே
கண்டிப்பா டோர் டெலிவரி இருக்கு இ எம் ஐ அவைலெபுள் ருக்கு நீங்க வந்து ஃபுல் கேஷ் குடுத்து பண்ணிக்கலா இல்ல அக்கா எங்கள் சிரமமா இருக்கு நாங்க ஒரு ஹாஃப் மட்டுப் பிரைஸ் குடுக்குறோ மிச்சத்த வந்து எங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் போட்டுப் பண்ணி குடுங்கன்னா அ துமே நாங்ளேப் பண்ணிருவோ எனா நாங்க வந்து ஒரு ரெண்டு மூனு ஃபினான்ஸ் கம்பெனியோட டையப் வேற வெச்சிருக்கோ நீங்க வரும்போது உங்ளோட அ ஐ டி ப்ரூஃப் இருக்கு இல்லையா ஆதார் கார்டு பான் கார்டு
செரிங்க
அதெல்லா நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்க ரேஷன் ஸ்மார்ட் கார்டு இது மூனு நீங்க எடுத்துட்டு வந்ட்டீங்கன்னா நாங்க செக் பண்ணி பாத்துட்டு எந்த ஃபினான்ஸ் கம்பெனில வந்து எலிஜிபிள் ஒங்களுக்கு காட்டுதோ அதுல நாங்க பண்ணி குடுத்துருவோ சோ நீங்க பயப்பட வேணா இல்ல எங்குளுக் ஒன்னு ஹானா ஹண்ட்ரட் பெர்ஸன்ட் வந்து இ எம் ஐ பண்ண முடியாது
ஆமாங்க
இப்போ ஒ ஒ ஒன் அண்ட்டா ஒரு டூ லேக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன் வெச்சுகோங்ளே ஒரு தெர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் நீங்க இனிஷியல் அமௌண்ட் கட்டிட்டு மிச்சத்த வந்து ஒங்குளுக்கு இ எம் ஐ பண்ணி குடுத்துருவோ
மேம் இப்போ இந்த இ எம் ஐ போடுறோம்னா அதுக்கு எதாது சேலரி சர்டிஃபிகேட் அந்த மாரி எதாவ் கேக்குறீங்ளா மேம்
ஒங்க பேங்க் பாஸ்புக் இருந்தா போது
ஆ செரிங்க அதுல டிரான்செக்ஷன் பாப்பாங்ளா
கம்பல்சரி டிரான்ஸ் அதா சொன்னேல்லயா இதெல்லா நீங்க கொண்ணந்து குடு தீங்கன்னா நாங்க டையப் வச்சிருக்கோல்லயா ஃபினான்ஸ் கம்பெனிஸு அவுங்களுக்கு இத நாங்க அனுப் புடுவோ அவுங்க வந்து செக் பண்ணுவாங்க
செரிங்க
அவுங்க உங்ளோட நம்பர் எல்லாத்தையு போட்டு செக் பண்ணும்போது உங்கது வந்து அந்த சிபில் ஸ்கோர் கரெக்ட்டாருக்கு எலிஜிபிள் அப்டின்னா அவுங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன் தி ஸ்பாட்லே உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட்டாயிரு
ஆ ஓகேங்க
கிரெடிட்டாய்ட்டு நீங்க மன்த்லி வந்து இ எம் ஐ கட்ற மாதிரிகிருக்கு
ஆ
அதனால நம்மகிட்ட எல்லா வசதியுமே இருக்குப்பா அப்றோ பாத்தரங்கள் சொன்னோல்லயா
ஆமாங்க
நம்ம கிட்ட வந்துப் பித்தள பாத்ரமு இருக்கு சில்வர் பாத்ரமு இருக்கு அதுவுமே இதே மாதிரிக்கி ஒரு வந்து அ சீர்வரிசை பாத்ரோம்னே ஒரு பேக்கேஜ் போட்ருக்கோ பேக்கேஜ் அந்த பேக்கேஜூல எப்டி இருக்குன்னா இப்ப நீங்க அது ஒரு தனி குடுத்துனோ வெக்கப் போறீங்க அப்டின்னா ஒரு ஃபேமிலிக்கு என்னத் தேவையோ ஒரு சாதோ வ க்கிறதுக்கு ஒரு கொழம்பு வக்கிறதுக்கு ஒரு குக்கரு ஒரு மிக்ஸி அந்த மாரி அந்த ஒரு ஃபேமிலிக்குரியது மட்டு ஒரு பால் குக்கர் ஒரு ரைஸ் குக்கர் அந்த மாரி எல்லா குடுத்துருவா நாலு தட்டு நாலு டம்ளர் ரெண்டு சொம்பு குட்டி வாளி ப்றோ அந்த மாரி குடுத்துருவோ
பரவால்ல எல்லாமே ஒரே எடத்துல வாங்கிக்லா அப்போ
ட்டு என்கிட்ட இந்த ரெடிமேட் ஐட்டோ மட்டுந்தா இல்ல சாரீஸ்தா இல்ல கொஞ்சோ நீங்க எங்களுக்காக சேத்து ப்ரே பண்ணிக்குங்க நெக்ஸ்ட்டியர் வந்து இங்க இன்னொரு ஃபங்ஷன் வரும்போது நாங்க அதயி சேத்து வச்சுருவோ பிரைடல் சாரீ தேங்க்யூப்பா வேஷ்டி சட்ட எல்லா கொ வர்னு அப்டின்றதுலா இருக்கு
ஆசெரி இவ்ளோ திங்ஸு ஒரே எடத்துல கெடைக்கும்போது அங்க இங்க அலைய வேண்டிதில்ல இதுவே பெரிய விஷ்யமாருக்கே இவ்ளோத திங்ஸுமா ஒரே எட த்துல வாங்கிட்டோனா மத்த வேல ஈஸியா நம்ம முடிச்சிட்லா
ஆமாமா அது இன்னு நீ எங்ககிட்ட இருக்க ஸ்பெஷல் என்ன தெரிமா நாங்க இ‌ எம் ஐ பண்ணி குடுக்குறது ஏனா நெஜமாவே ஒரு கல்யாணோ அப்டின் சொல்லி அவுங்க வந்து எறங்கம் போது அந்த கல்யாணோ பண்றோங்களோட செரமோ வந்து அவுங்களுக்கு தா தெரியு இன்னிக்கி நா வந்து ஒரு ரெண்டு லட்சத்துக்கு அவுங்களுக்கு இ எம் ஐ பண்ணி குடுத்தேன்னா அவுங்க கைலருக்க அந்த ரெண்டு லட்சத்த வேற எதுக்காவ் ஒரு ஜுவெல்லு க்கோ மண்டபத்துக்கோ ஒரு சாப்பாட்டுக்கோ அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லயா அதனால வந்து இந்த இ எம் ஐ ஸ்கீம்ன்றதே நாங்க கொண்டு வந்துருக்கோ மெயின் வந்து மக்களுக்கு கொஞ்சோ ஏதாவ்து ஒரு வகைல நம்ம சப்போர்ட் பண்ணுவோமே இது
ஓ சேர் செரி இப்ப எல்லாமே கல்யாணோ வீடு புதுசா பண்ணணூனு எந்த பிரச்சனையில்லனா ஒரே எடத்துல வாங்கிக்கலா
வாங்கிக்கலா கண்டிப்பா வாங்கிக்கலா நீங்க
பேமிலிக்காகன் போனாலு மொத்தமா வாய்ங்க்கலா அவுங்க கிட்டயே
ஆமா நெஜமாவே நல்லாருக்கு தரமாருக்கு நீங்க வந்து வாங்கனீங்கன் வச்சிக்கோங்ளே நீங்களே வந்து நாலு பேருக்கு நீங்க சொல்லுவீங்க
கண்டிப்பா எங்களுக்கே இப்படி சொல்லிதா நா எங்களுக்கே தெரிஞ்சுது
ஆ தங்க்யூ தங்க்யூ அப்புறோ ஆ பொண்ணுக்கு வந்து மேக் கப்லா நீங்க ப அரேஞ்ச் பண்ணிட்டீங்ளாப்பா
அதுல்லா இதுக்கப்பறோந்தா மேம் பண்ணனு ஒவ்வொன்னாதா இப்ப பண்ணிட்ருக்கோ ஃபர்ஸ்ட்டு இதா இந்த பர்னிச்சர் ஐட்டம் எல்லா ஆர்ட்ரு பண்ணிட்டோம்னா அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஜுவல்லர்சீஸ் ச
தங்கை வந்து பா பியூட்டீஷியன் அவ
ஓகேங்க
நம்ம ஷாப் பக்கத்துலயேதா அவ பார்லரு வச்சிருக்கா ம் இப்ப நம்ம கடைக்கி விசிட் பண்ணு வரும்போது பொண்ணு புள்ளைய வேணா நீங்க கூட கூட்டிட்டு வந்துருங்க
சேரிங்க அங்கே வந்து போட்லாமா இல்ல அவுங்க வீட்டுக்கு வந்து போடுவாங்ளா மேம்
ஆ இல்ல இது வந்து பிரைடல் மேக்கப் அப்டிங்கறப்ப வந்து ஒரு டென் ஃபிவ்டின் டேஸ் முன்னாடிந்தே ஸ்டார்ட் பண்ணிருவா மூணு வந்து ஃபேஷியல் பண்ணுவா
ஆமாங்க
ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ளீச்சு அதுக்கப்றோ ஒரு நார்மல் ஃபேஷியல் அதுக்கப்றோ ஒரு கோல்டன் ஃபேஷியல் கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி கோல்டன் ஃபேஷியல் ஒன்னு பண்ணி வுடுவா அது வீட்டுக்கு வந்து பண்ணிவுட சொன்னீங்கன்னா அதிந்த நம்ம ஆ பிளைட் சார்ஜ் மட்டு ஒரு பெட்ரோல் டீசல் அலவன்ஸ் மட்டுந்தா கேப்பா அதிகமா கேட்க மாட்டாங்க வீட்டுக்கே வந்து பண்ணிவுடுவாங்க இல்ல நாங்க வந்து பாத்துரோ எடுக்குறக்கிருக்குலா வர்றோ இல்லையா பர்னிச்சர் வாங்க வர்ரோ இல்லையா அப்டியே நாங்க பக்கத் செலெக்ட் பண்ணிகிட்ருக்கோ இங்க பாப்பா அந்த வேலைய பாக்கட்டூ அப்டின்னா அத பண்ணிக்கு இங்க வச்சி பண்ணி குடுத்துருவா
மேம் அவங்க அவங்களுக்கூனு ஒரு இது செட் ஆஃபு மேக்கப் வச்சிருக்காங்ளா இல்லைனா இவங்க கேக்கறது அவங்க போடுவாங்கலாமா
எனக்கு அது எப்டீன் புரியலப்பா செட்டாஃப் மேக்கப்னா எப்டி
இப்ப இங்க டிஃப்ரெண்டா கேப்பாங்க எங்களுக்கு ஃப்ரூட்ஸுல்தா ச ஃபேஷியல் பண்ணணூனா இல்ல அவங்க இந்த ம மருதணி அந்த மாதிரி டிஃப்ரெண்டா எதாது பண்ணுவாங்கலாமா
நார்மலா எல்லாமே இப்ப இருக்கு அவகிட்ட இப்ப மெகந்தி எல்லா பாத்தீங்கன்னா ஆ கஸ் மெகந்தி போடுவா எப்டின்னா ஆ எல்லாரு ந என்ன ராஜா ராணி உருவோ ஏதோ ஒரு பொண்ணு மாப்புள உருவத்த போடுவாங்க கைல
ஆமாங்க
சிஸ்டர் என்ன பண்ணுவானா ரியல்லாவே பொண்ணுமாப்புள போட்டோ குடுத்தா போட்டுவுட்ருவா
ஓகே ஓகே
உம் அதா கஸ்டமைஸ் இது அதுவு இல்லாம என்னனா இன்னோனு அவளோட ஸ்பெஷாலிட்டி என்னனா ஆ மெஹந்தி வந்து அவளே ரெடி பண்ணுவா
வீட்லயே அரச்சி எல்லாப்
அ ஆ ஆமா அத அரைக்கிறது இல்லப்பா இது நார்மலா வாங்கி ம் தொன்ன மாரி இந்த கோன் வாங்குறோ இல்லையா